தோழி
ஆ, நல்லா இருக்கீங்களா தோழி?
பேசல மா தோழி நல்லா இருக்க தோழி
ஆ ஆ பேசலாம் தோழி நல்லா இருக்க தோழி
ம் அ சரி தோழி
உஹும் தோழி இப்ப எனக்கொரு
நா காலை உணவு தயார் பண்ணி வேகமா பேசுங்க தோழி
அ தோழி எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ காலை ஏங்க வெள்ள கலர் அ துணி எல்லாம் ஆடையெல்லாம் உடுத்துருறாங்க இல்லையா வெள்ள துணிக்கு எல்லாம் நா வந்து கர பட்டு பட்டது அப்டின்னா அது ஏதாவது எடுக்கறதுக்கு உங்களுக்கு எதுவும் தெரியுமா தோழி
வெள்ள துணில கரப்பட் டா நா வந்து ஒயிட் ஆளா தான் யூஸ் பண்ணுவ தோழி ஆளா இருக்குல்ல ஆளா ஊத்தி ம் கடைக்கு போறாங்க ஆளா ஊத்தி நீ நா வாங்கனா என் பையனுக்கு ஒயிட்நா இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ராாவியாதா வரு வீக்லி ஒன்சு அத என்ன பண்ணுவோன்னா ஆலா ஊத்தி ஒரு சில்வர் யானத்துல ஊற வெய்க்கணு நல்ல சுத்தமா சில்வர் யான த்துல ஊற வெக்கணு இல்லேன்னா அந்த ஏனத்தில உள்ள கர வந்து நம்ம துணில ஏறிடு சுத்தமான சில்வர் யானத்துல ம் ஆலா ஊத்தி கொஞ்சமா சர்ப்ஃ அதுலயே போட்ருவே ஆலா போட்டு அந்த கரயிருக்கிறதுல்லா ஆலால்லா போட்டு அது ஃபுல்லா நைட்டு ஓவர் நைட் ஊற வெச்சிட்டு கால்ல என்ச்சி தொவச்சு போடுவே
ஓ ஓவர் நைட்டு ஃபுல்லா ஊற்ணு
ஆமா ஒரு ஓவர் நைட் ஊற வெச்சிடுவே நா அப்டிதா தொவைக்கலா அவரோட ட்ரெஸ்ஸ அவரோட ஒய்ட் ட்ரெஸ்ஸ
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி ஆ அது என்னன்னா எனக்குமே வந்து இப்ப வந்து இப்ப என்னா பிரச்சனனா இந்த இக்கு தா தோழி பிரச்சனையா இருக்கு அது என்னன்னா ட்ரெஸ்சு வந்து வெள்ள ட்ரெஸ்சு வந்து ரொம்போ மோசமான ஒரு இதுல இருக்கு அதனாலதா செரி அது எப்டி சுத்தோ செய்யறது அப்டினே எனக்கு தெரிய்ல உங்கள்ட்ட கேட்டே தோழி அத பத்தி உங்ளுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க
நா இந்த ஒயிட்டு ஆலா போட்டுதா ஊற வெப்பே தோழி வேற எதுவு எனக்கு அத பத்தி தெரியாது தெரியாது அப்டினா நம்ம ஒயிட்ல போய் எது போட்டாலு அது திரும்ப ஒரு மிஸ்டேக்கா தா ஆகுது நா ட்ரை பண்ணி பாத்திருக்கே நறையா விஷ்யோ அதனால நா வந்து ஒயிட் ஆலா போட்டு கொஞ்சமா சர்ஃப்பு போட்டு நைட்டே ஊற வெச்சிருவே கொஞ்ச சர்ஃப்பு கொஞ்ச தாராளமாவே போட்டு ஊற வெச்சிட்டா காலைல எந்ச்சு தொவைக்கு போது நல்லா பளிச்சுனு ஆயிடு தோழி
ஓ அப்டிங்ளா செரிங்க தோழி செரிங்க தோழி இது ஆலா தா நீங்க யூஸ் பண்ணுவீங்க
சொல்லுங்ம்மா
ஆலா தா யூஸ் பண்ணுவீங்க எங்களுக்கு வந்து ஆலா தா யூஸ் பண்ணுவீங்க
ஆமாந் தோழி இதுல வே எ து நம்ம அதுல ட்ரை பண்ணாலு அது வேற மாரி வித்தியாசமா வீணா ஆகுது
ஆமா இதே இப்ப கலர் டிரஸ்லல்லா பாத்தீங்கன்னாக்கா மஞ்ச கலர் அந்த மாரி இதுலல்லா எனக்கு டீ ஊத்திடுது எனக்கு அதிகமாக டீ ஊத்திரு
அதுலல்லா அந்த எண்ணெ கறையா போயிடுது துணியெல்லா போய் போய் எண்ணெ நம்ம வேற நம்ம டெய்லிக்கு போட்றது வந்து நைட்டிதா அதிகமா வீட்ல நம்ம போட்ருப்போ நைய்டி எல்லா பாத்தீனாக்கா நம்ம இது சமச்சிட்டு அந்த கைய நம்ம டிரஸ் மேல தொடச்சிகிட்டு என்னதா நம்ம கைல தனியா துணி வெச்சுதுதா நம்ம இந்த நைட்டில தொடைக்கிறதுதா ஒரு தொடச்சா ஒரு ஃபீலே முடியிது அப்ப பாத்தீங்கன்னா எ நைட்டி எல்லாமே வீணா போயிருக்கன்னா ரொம்ப நாள் கூட ஒரு அதிகபட்சோ ஒரு ரெண்டு மாசங் கூட யூஸ் பண யூஸ் பண்ண முடியமாட்டேங்குது
ம் ஆமா தோழி ஆமா அது ரொம்ப லைட் கலரா எடுக்காம கொஞ்ச நல்லா கொஞ்சோ டார்க் கலராவே எடுத்துக்கணு ரொம்ப லைட்டா எடுக்காம கொஞ்ச டார்க் கலரா எடுத்துக்கணு
ஆ உங்க சகோதரி தா இப்ப அலைப்பு வந்துகிட்டே இருக்கு சகோதரி சகோதரிக்கிட்டருந்து
பேசுங்க தோழி ஃப்ரி
ஆமா அவுங்ளு இன்னு வேலயே முடிக்காம இருக்காங்க போல அதனால நல்லா பேஸ் பேசிட்ருக்காங்க நா உங்கள காலைலே கால் பண்ணி பேச சொன்னந்தோழி காலைலே கால் பண்ணி அதுக்காக நா நைட்டே அவுங்க எனக்கு வந்து ஒரு க இத்தன மணிக்கு பேசுவோ அப்டினு ஒரு இது சொல்லி ட்டாங்க அதனால கால்லயே அடிச்சி பேசினே அவுங்க கொஞ்சோ வேலயா இருக்க நா அப்பறமா உங்களுக்கு கால் பண்றே அப்டின் சொன்னாங்க அதுக்கு ஏழு மணிக்கு கால் பண்றேனு சொன்னவங்க இப்போ வந்து எட்டு பத்துக்கு கால் அடிக்கிறாங்க
ஆமா தோழி அவ கொஞ்சோ சோம்பேறிதா எல்லா விஷ்யத்துலயுமே
ஆமா நம்ம அடுத்தடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணோ அப்டின்றத பாத்துட்டு நம்ம நவுரணோ இல்லயா
ஆமா ஆமா
ஆ நம்ம இன்னிக்கின்ற விஷயத்த இன்னைக்கே முடிக்கணோ ஆ இல்லனா நம்ம நாள் தள்ளி போனிச்சு அப்டின்னா எதையுமே நம்ம வந்து செய்ய முடியாது
எல்லா விஷ்யமுமே அப்டிதா ஒடனுக்குடன் முடிச்சாதா அந்த வேல கரெக்ட் ஆகோ
ஆமா தோழி என்ன பொறுத்தரோ அந்த மாரிதா உடனுக்குடன் வந்து நம்ம வேலைய முடிச்சாதா அந்த வேல வந்து நமக்கு சரியா அமையு அப்டி இல்லனாக்கா வந்து அது சரியா அமையாது
ஆமா தோழி
ஆமா அப்றோ மத்தியானோ என்ன சமைக்கலான்னு இருக்றீங்க தோழி
மதியோ பாத்தீங்கனா இன்னிக்கு வெள்ளிக் கெழமங்குறதுனால சாம்பார் தா தோழி முருங்கக்காவு மாங்காவு இருக்கு சாம்பார் வெக்கலானு இருக்க தோழி
ச் சரி நானு வந்து இப்ப இன்னிக்கு சாம்பார் தா வெக்கணு அப்டின்னு நெனச்சிட்டு இருக்குறே மாங்கா மாங்கா கு மாங்கா சீசன் ரதுனால இவங்க பாட்டுக்கு மாங்கா நறைய வாங்கி வந்துட்டாங்க மாங்கா போட்டு தா இன்னிக்கு சாம்பார் வைக்கணு முருங்கக்கா வரு இனிமேதா வாங்கணு காய் ஒரு காயெல்லா காயின்னு நாளா இருக்கனோ ஒரு வரோ அடுத்து காய்கறி எதுவு வாங்கிட்டு வர்தல இருக்குறது வச்சு இப்டீ பாத்துட்டுருக்கே காய் வாங்கலனு சொன்னாலு திரும்ப வாங்கினு வர டைம் என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு போட்டு காய் நறைய வீணாதா போகுது
நம்ம காய்கறிகள் நறைய சாப்டுங்க மா ஒண்ணுக்கு ரெண்டு கூட்டு வெச்சு சாப்டுங்க நறைய பொரியல் பண்ணி சாப்டுங்க
அது எல்லா நமக்கு கரியாதா தோழி இருக்கு எங்க வீட்ல இப்பனா கூட்டுப்பொறியல் வெக்கிறேன்தாங்க என்னய தவிர வேற யாரு சாப்டாமா எங்க வீட்டுக்காரவங்களையு சேத்து ஆ கூட்டு பொரியல் வெக்குற அப்டின்னாக்க நா அவங்க எப்பவுமே ஒரு ரசம் ஒரு மொறு ஒரு பொரியல் எங்க வீட்ல இருக்கோ ஒரு பொரியலோ ஒரு வருவலோ ஏதோ ஒண்ணு இருக்கோ ஆனா வந்து வச்சா நா மட்டோதா சாப்புடணோ அத
ம்
எ பிள்ளைங்க சாப்டவே மாட்டாங்க அதுக்கு எ பிள்ளைங்கதா சாப்ட மோதுனா அதுக்கு மேல எங்க என்னோடைய வீட்டுகாரவங்க என்னோட கணவர் வந்து பொரியல் இல்லனா அட்லீஸ் பொரியல் இருக்கணோன் சொன் பாத்துடாது சாப்டுவாங்க பிறகு சாப்ட மாட்டாங்க இந்த காய் சாப்ட மாட்ட அந்த காய் சாப்ட மாட்ட அந்த காய் சாப்ட மாட்டேன்னு நறைய காயே எடுத்துக்க மாட்டாங்க அதுலயே வீட்டுக்கு அதிகமா காய் வெடுத்து நறைய வீணாதா போகு எனக்கு அதிகமா நா பயன்படுத்துறது வந்து மாங்கா உருளக்கெழங்கு முருகக்கா கத்திரி அ பொரியல் பாத்தீங்கனா எ பெரிய பொண்ணுக்கு வந்து உருளகெழங்கு நீங்க அவிச்சு உப்பு போட்டு அவிச்சு வெச்சானா அத பாத்துக்கிட்டே இது சாப்ட்றோ அவங்க உருளகெழங்கு சாப்புடுவாங்க ஆ அமாங்க இவங்க வந்து அந்த மாரி சாப்ட மாட்டாங்க சோ அதுதா நமக்கு பெரும் பிரச்சன நமக்கு
ஆமா.
ஆ
இங்கேயுமே அப்டிதா பெருசுக்கு ஒரு சட்னி புடிக்கு சின்னதுக்கு ஒரு சட்னி புடிக்கு பெருசுக்கு ஒரு கொழம்பு பிடிக்கு சின்னதுக்கு ஒரு கொழம்பு பிடிக்கு அது மாரி வித்தியாச வித்தியா செய்றதாருக்கு நம்ம வீட்லல்லா அப்டியா வளந்தோ
ஆ அப்டி ஆமா நம்ம வீட்லலா அப்டியாருந்தோ
ஆ பயங்கரட்டா ரெண்டே ரெண்டு தா பெத்து வச்சுக்கிட்டு ரொம்ப செரமப்பட வேண்டியதாரு ஹா ஹ
ஆ து அப் அப்டின் சொல்றீங்ளா ஆமா இப்ப வந்து நம்ம வந் து எதோ ஒரு பொடிய வச்சு கூட நம்ம சாப்பிட்டு போய்டலா இல்லைங்ளா அப்டிதா நாம பண்ணுவோ ஆ எ பெரிய பொண்ணுக்கு அந்த மாரி பண்ண மாட்டேங்கிறாங்க சட்னினா சட்னியாமா அந்த சட்னியாமா விடுமா சொல்லிக்கிறாங்க அம்மா இதுவா இது அது என்ன எ அதிகமா என்ன கேப்பாங்கனாக்கா எதோ கார‌ சட்னி‌ன் சொன்னாங்ளே கார கொஞ்ச நல்லா விரும்பி சாப்டுவாங்க எண்ண விட்டு காரச்சாட்னி ஆ அது மாத்ரி அவுங்ளுக்கு இப்ப கார செட்னினா அதுக்கு பக்கத்துல இன்னொரு சட்னி இருக்கணு சட் இத ஏ செய்றே சாம்பார் செய்யமாம்பாங்க
ம் ம்
ம் செரிங்க நை முடிஞ்சிருச்சு உங்ளுக்கு
காலை உணவு இட்லிமா என்னாது சட்னி அரைக்கணு
ஆ என்ன இன்னக்கி என்ன சட்னி அரைக்லானா ஆ
நா பொட்டுக்கல்ல சட்னி தா அரைக்கணு பொட்டுக்கல்ல சட்னி எப்டி அரப்பேனா பட்ட மெளகா பொட்டுக்கல்ல சின்ன வெங்காயோ வச்சு பொட்டுக்கல்ல சட்னி அரப்பே
செரிங்க தோழி செரிங்க தோழி அப்ப கார சட்னி னா கார சட்னி கார சட்னி அப்போ மத்யானத்துல சாம்பார் ஒண்ணு இல்ல காயெல்லா மத்ய வேல சாப்பாட்டுக்கு இனிமே ரெ ரெடி பண்ணணு எல்லாத்தியுமே ரெடி பண்ணணு
ம்
ம் செரிங்க தோழி நா வீட்டு வேலைகளுக்குனா நா கேட்டே வீட்டு வேலைகள் வழக்கம் போல தான
ஆமா வீட்டு வேல இன்னக்கி வெள்ளிக்கிழமங்றதுனால கொஞ்சோ கூடுதல் வேல இருக்கு வீட்ல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ம்
செரிங்க தோழி நீங்களு ஒங்க வீட்டு வேலயா தா இருப்பீங்க கொஞ்சோ பாருங்க வீட் டு வேலயு பாருங்க ஆ இப்ப டீ டீ தேநீர் இதல்லா சாப்ட்டுட்டீங்களா தோழி தேநீர் வந்து நீங்க எப்டி எப்டி எப்டி தேநீர் சாப்டுவீங்க தேநீர் தயாரிக்கிற முறை கொஞ்சோ சொல்லுங்க
தேநீர் வந்து நா பால் வச்சு பண்றதில்ல மா ஆ மாட்டுப்பால் அதிகமா சாப்புறதுல விட்டாச்சு பாக்கெட் பாலுமே அப்டிதா எப்பயாது ரேரா ஒங்க டீ தேவ தோணுது குடிச்சாகணு ஒரு குடிச்சா நல்லாருக்குனு ஒரு ஃபீல் வரம்போது எப்பயாது பக்கெட் பால் வாங்கி சாப்பட்றது ஆ இப்ப பாத்தீங்கன்னா நா காலைல தேநீர் குடிக்காம வரக்காஃபி சாப்டுவே ஆ வரகாஃபி காலேல குடிப்பே அதுல வந்து சீனி போடாம வெல்லோ சேர்த்துக்கறது கொஞ்சோ கம்மியா
ஆ ஆ வரக் வரக்காஃபி அது ஏ எடுத்துக்கிறீங்க
ஆமா வரகாஃபி அதிகவு கெடையாது ஒரு நாளைக்கு ஒன்னு இல்லன்னா ரெண்டு தா
ஆ ஆ சரிங்க
ஆமா அது காஃபிக்கு நா ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேங்க இந்த காஃபி ஸ்மெல் இல்லாம இருக்கவே முடியமாட்டேங்குது
சரிங்க தோழி சரிங்க தோழி அது எனக்கு என்னன்
சத்துமாவு கஞ்சி அரைச்சி கஞ்சி வச்சு குடுத்துருவே
நா வந்து இங்க வந்து டீ போட்டே அப்டின்னாக்கா இஞ்சி தட்டி போடுவா இல்லன்னா மல்லி ம மல்லி இருக்குஇல்லையா மல்லி அரைச்சி அது கூட‌ சேத்துப்போ அது கொஞ்சோ நல்லா இருக்கும்ல நம்ம சாப்டுறது நல்லா வாசனையா இருக்கு அப்ப பாலு இல்ல வீட்ல கம் பால் இல்ல அது பால்காரர் கிட்ட பால் வாங்குறதுக்கு நம்ம சும்மா இருக்கலா அவர் வருவாரு பதினொரு மணிக்கு வருவாரு பால் குடுக்கதுக்கு மொதநாளே வாங்கி வச் சா தா நம்ம மறுநாள் கால்ல பயன்படுத்தலா அவர பொருத்தளவு
ஓ
அப்டி இல்லன்னா பாலே நம்ம பயன்படுத்த முடியாது அந்த மாதிரி கொண்டு வருவாரு பதினொரு மணிக்குதா எப்பவுமே பால் வரு நன்றி தோழி ஒங்க கூட நெறய ‌நேரோ பேசி டே அப்டின் நெனைக்கிறே மீண்டும் ஒரு அடுத்த அழைப்புல பேசலா தோழி
நன்றி தோழி